தெரியலங்க ஒரு ஆள் வந்தாக பத்திரிக்கை வைக்கிறதுக்கு வந்துட்டு போயிட்டாங்
சேர் னா சேர்ண்ணே
ம் என்ன சாப்பாடு நேத்து விருந்து
நேத்து நேத்து மத்தியானத்துக்கு மேல தா நாங்க வந்தோ இங்க
ஆஹ்
வந்துட்டு உஹம் அ கேசரி
ம்
சிக்கன் கொழம்பு
ஆஹ்
கார சட்னி வடை பொரோட்டா கடையில வாங்கினோ வடையு கடையில வாங்கனோ
செரி
அஹ அப்புறோ கேக்கு ஒரு ரெண்டு ரெண்டு ஐஸ்கிரீம் கேக்குன்னே இங்க ஒரு கிரீம் ஒரு ஐஸ்கிரீம் கேக் வந்திருக்குனே ஃபுல்லாவே ஐஸ் கிரீம்லே
ஐஸ்கிரீம் கேக்கா
உம்
உஹம்
அதுதா இப்போ வாங்குனோ ரெண்டு ரெண்டு வாங்கினா அப்ப அவங்க வீட்டுல இருந்து து ஒன்னு வாங்குன மொத்தோ ஒன்றரை கிலோ போல அது அரை கிலோ முக்கால் கிலோ தா ஒரு கிலோ கிடையாது அது முக்காகிலோ தா இருக்கு போல
செரி செரி
உம்
வந்துருந்துச்சா
எல்லாரையு அங்க இருந்தாங்க இது இங்க இவிங்க தா வரல
யாரு பாண்டி குடும்பமா
ஆமா
ஏனா சொன்னீங்க சொல்லிப்பாருங்க
சொல்லிருப்பாக சொல்லிருப்பாக நாங்கல்லா இருக்கம்ல
உம் ஓ பாப்பா மித்த நேரம்தா இப்டி பண்ணுவாய்ங்கலாமா வருவாய்ங்க அப்ப ஆகாதுன்பாய்ங்க அப்பற மறுபடி பேசுவாய்ங்க மறுபடியு சண்ட போட்டுக்குராய்ங்க
உம் உம் என்னவோ பண்ணிட்டு போறாங்க போ நம்ம எதுக்கு இனிமேல்லா வந்தாய்ங்கன்னா நா வந்து இனிமேலா இந்த மாரி பிரச்சனை பண்ணாய்ங்கன்னா நா போலீஸ் கம்ப்ளைண்ட் குடுக்கலாம்ன்ட்ருக்கே இதுக்குமேல்லா போனூ ஒரு அவசியல்லணே
அம்மாவ அடிக்கிற மாரிந்தா இது பண்ணிய வந்தா வந்து அ அவய்ங்க இதுக்காக வருவாய்ங்க வீட்டுக்காக வருவாய்ங்க
அவய்ங்க அவய்ங்க எதுக் அதுக்கே வந்தால்லா எனக்கு பிரச்சனை இல்லன்னே இனிமே வந்து என்னயவோ அம்மாவையோ பேசுற மாரி இருந்தா நா இன்னை வந்து கம்ப்ளைண்ட் குடுக்கலான்ருக்கே ரொம்ப டார்சல் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் குடுக்கலான்ட்ருக்கே
உம் இல்ல அம்மா
வருவாக இவுக வந்து நம்ம வீட்லே சாப்பிடுவாக நம்ம வீட்லே எல்லாம் பண்ணுவாக கடைசியில நம்மளே தூக்கி போட்டு அடிப்பாக அடிச்சுபுட்டு அவ பாட்டுக்கு எனக்கென்னனு போயிட்டா பதினாறு பதினேழாயிரரூபா செலவு யாரு பாப்பா
உம்
அ
எதுக்கு மு கை நீட்றா என்ன கை நீட்ற கை நீட்றதுக் இவெ என்ன இவெ பொண்டாட்டி அடிக்க வேண்டியதே இல்ல இவெ பொண்டாட்டி அடிக்கிறே இவனுக்கு முடி அடிக்கிறதுக்கு இவனுக்கு என்ன உரிமை இருக்கு
ம் இனிமே யாரு சொன்னாலு நா கேக்கறதா இல்ல இவே வந்து எதாச்சு பண்ணான இனி நா கம்ப்ளைண்ட் குடுத்துடுவே அண்ணனாவது அண்ணனாவது யா அதுவே சொன்னாலு நா கேக்குறதா இல்ல என்னை வெளில போங்கற என்ன பேசு என்ன பேசுதுக் இவனுக் என்னன்னேருக் கே ஹ ஆ என்னன்னே ஒரு ஒரு ஒரு ஒர் நேரோ சாப்பாடு போட்ருக்காகளா
ஆ அது வேறெதோ வேறெதோ பிரச்சனை நீ வீடு கட்றதே சுக ஒனக்கு பிரச்சனை வேற எதுவுமே பிரச் அடயா நீ வீடு கட்டிட்டேன்தா அவனுக்கு பிரச் அது அவனுக்கு பிரச்சன கெடயாது பிரச்சனை அவளுக்கு தா அந்த புள்ளைக்கு தா பிரச்சன அவனுக்கு பிரச்சன கெடயாது இவளுக பிரச்சனப் அதுக்குத்தே எரியுது
அவனுக்கு பிரச்சனய அவள் அவளுக்கு பிரச்சன இருந்தா அவ அவ பேசனு அவ ஏ பேச ன அவ அவனுக்கு தங்கச்சி தானே அவனுக்கு அம்மா தானே அதா முடிஞ்ச கதய வெச்சு பேசுறானா அப்ப அதுதான பிரச்சனயே ஒரு கத முடிஞ்சு போச் ஆஹ அதையு நீ முடி அது ஒ ஃபோன்ல இருக்குறதே நீ முடிச்சுட்டீனா ப்ரச்சனயே இருக்காது எனக் கு ப்ரச்சன இல்ல உனக்கு ப்ரச்சன இல்ல நா அப்புடித்தா கேட்டுக்கிட்டுத்தா உக்காந்திருப்பேன்னா கேட்டுக்கிட்டு உக் உக்காந்து நீ சாவு
அவனே ம்
அத விட்டுட்டு நம்மகிட்ட ஏ இது பண்ணணு சொல்லு ப்ரச்சனேயே இல்லாத வாழ்
நா என்ன சொல்றேனா அடிச்சுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கறதுக்கு ஒதுங்கி பாத் சமா பேசுனமா ஹாய் ஃபாய் அந்த மாரி இருந்துட்டு போயிடலா சண்ட போட்டு இந்த மாரி அடிச்சு மிதிச்சு சண்ட போடுறக்கு ஏன்னா இவே குணொ வந்து ரொம்ப மாறிருச்சு முன்னாடி மாரினால்லனே ஆ பொய்யே சொல்ல மாட்டே அப்டிங்கிறமார்லா சொல்லிட்டுருந்தே முன்னாடி நானு நானு அப்புடித்தா போயிட்டு இருந்தே நெறயா மாறி நம்ம நம்மளா க்கேத்த மாரி இருந்துக்கணு ஆ செரி வாடா போடா ஆயோ இப்ப உங்கள உரிம எடுத்துக்கிட்டு நம்ம போனம்னாதா ப்ரச்சன வரு நம்ம உனக்கு உ உரிம தெரிகிட்டு அவே வந்து உரிமையா அது பண்றது எப்டி போனோனாதா ப்ரச்சன வரு சண்டையு போட்டுக்க வேணா அடிச்சு பிரிஞ்சுக்கவு வேணா
நெ அப்டித்தா உனக்குதா தெரியும்ன அப்டித்தான இருந்தோ ம் நா காரக்குடின்னு வந்தா
புடி தெரியுமா ஒரு ஆள புடிச்சு ஒரு ஒரு ஆள புடிச்சு ஒரு ஆள தூக்கி வெச்சுப்பா மண்ட மேல தூக்கி வெச்சு ஆடுவெ இன்னொரு ஆளா அப்புடி தூக்கி எறக்கிருவா அந்த இன்னொரு ஆள கொஞ்ச நாளா நல்லா தூக்கி வெச்சுக்குவா மக்க பக்கத்துல உள்ள ஆள எறக்கி போட்டுறா ஆ அவெ அந்த மாரிதா பண்ணிட்டே இருந்தா மாத்தி மாத்தி
எப்புடியோ போறாக அவுக எப் ப்டியோ போராக நம்ம வந்து அவுக விஷயத்துல தலையிடல எதுக்கு நம்ம விசயத்துல அவுக தலையி யிடனு அவுக ஏ தேவையில்லாம ப்ரச்சன பண்ணு நாங்க ஒரு பத்து ரூபாய்க்கு வந்து இந்த எதுவு பண்ணமா சொல்லு இதெல்லா தேவையில்லாத விஷயன்னே
சரி அந்த வீ அந்த அந்த அந்த வீட அவனுக் தானா அந்த வீட அவனுக் தானா குடுக்க போறிய
ஆமான்னே
அவண்டொது வீடுதான அது அப்பறோ ஏ அவ இந்த இ இப்போ நீ இருக்குறதுக்கு ஏ ப்ரச்சன பண்றா நீ இருக்குற இடோ ஏ நம்ம வீடு அவன் வீடுன்னு ஏ சொல்லிக்கிறான்னு கேக்குறே ஏங்கேக்குறே
ஆம்மா இப்பதா நா வீடு கட்டிட்டே அவந்தா தெளிவாவே சொல்றான்லனே என்ட்ட உனக்கு புரியுதா இல்லையா நீந்தா வீடு கட்டிட்டில அங்க போ அப்டிங்கிறா இங்க எதுக்கு இருக்க அங்க போ
அத பத்தி நீ ஏ பேசுற நீ ஒ நீ சம்பாறிச் டா அவ அம்மா தானே சம்பாரிச்சது
அத அவே அண்ணே அவ என்ன பேசணும்னே தெரியாம பேசிக்கிட்ருக்கானே நா சொல்றேன் ரே இது உங்க அப்பம்ட்டு சொத்து கெடையாது இது உங்க அப்ப முடு சொத்து கிடையாது அம்மா சொந்த அம்மா உழைச்சுல வாங்கின சொத் த்து இது வந்து மூணு பேருக்குந்தா அப்படியுமே இல்ல அவுக யார பாத்து குடுக் ராரோ அவுகளுக்குத்தா அது
அதா அது ஒன்னு உண்மைத அவுக வந்து இப்ப அவுக தாத்தன் சம்பாரிச்சாதா எல்லாருக்கு பங்கு அம்மா சம்பாரி இது வந்து இப்ப மேக் நம்ம இப்ப என்ன ஆகி போச்சுன்னா அம்மா ஓட நகை அம்மாட சொத்து அம்மா ஓட சொத்து அம்மா ஓட நக இப்ப என்னாகிப்போச்சுனா சம்பள பணத்த சொல்டாய்ங்க பசங்கள விட பொம்பள புள்ளகளுக்கு தா குடுக்கணும்ன அப்பவோட அதா அதா அவனுக் அத்தா அவ்ளோ பெரிய எட இருக்கில்ல அந்த எடத்த எடுத்துட்டு போ வேனியதால இவனுக்கு எதுக்குல இந்த எடோ இந்த எடத்தப் பத்தி ஏம் பேசற நீ எங்கயோ வீடு கட்டு நீ என்ன அந் ஞ்சு வீடு கூட கட்டு ஆனா ஓ இது ஏ அவ அவ கேக்குறன் இதுக்கே இதுக்குள்ள ஏ அவ வரனு கேக்குறே அவன்ட எது வாக்குகீக்கு குடுத்த வச்சிருந்தியலா இந்த எடோ முழு எடமு உனக்கு தான்னு சொல்லி குடுத்து வச்சிருந்தியலா என்ன
அதெல்லா கெடையாது இப்ப வந்து அது என்ன னா இப்ப வந்து மூணு பங்கா வைக்கிற மாரி வரவு அவருக்கு பிரச்சனை ப அந்த உம் மேல்றப் பட்டி ஊர் இருக்கில்லணே அந்த ஊர்ல வந்து அவனுக்கு சொத்து குடுக்குறா அவ போய் இருந்தானா அங்க சொத்து குடுக்குறாக அது வந்து ஒரு ஏக்கருக்கு மேல வாங்கிகிட்டு போ வேண்டி தானே எங்களுக்கு நாங்க அத கேக்கலையே
ம் சேரி அங்க போய் எடுத்துக்க வேண்டியது தானே
போ வேண்டியதாண்ணே
ஆஹ்ம்
பங்கு கேட்டமா
உஹம்
ஆ எல்லாமே வேணும்னா எப்டின்னா நாங்கல்லா பொறக்கலையாப்ப இங்க
அது பாசம் பாசமத்தோ விட சொத்துக்கள்ல்லா பெருசா போச்சு இப்ப
கேளு ஆனா அதெல்லா இல்ல அப்டிம்பா நல்லைய மாரி நடிப்பே அப்டியே அத கே அதத்தா நா அவன கிட்ட கேட்டேனே அவ அவ் அவே கிட்ட கேட்கிறே உனக்கு என்ன போன்னு சொன்ன நா சொன்னே உனக்கு என்னட நா கட்டின வீட்டல நா இருக்கே உ அப் அப்ப முட்லயு உங்க அம்மா வீடலேயோ நா கெடையாது நா கட்டின வீட்டுல நா இருக் ஏ எடத்துல இருக்கடி அப்டிங்கிற உம்
இவுரு சம்பாரிச்சி போய் அந்த எடத்த வாங்கி போட்டாராம
ஏ எடத்துல இருக்கே நீ காலி பண்ணிட்டு உ வீட்டுக்கு போனு சொல்ற நீனாப்ப வீடு கட்டி இல்ல போய அப்போ உங்களுக்கு வந்து இது விஷய வந்து வேற ஒண்ணு கெடையாது இப்ப வந்து நா வீடு கட்டினது உங்களுக்கு விஷயமா இருக்கு இப்ப நீ சொத்த புடுங்கறக்குதா இதெல்லா பேசுற நா வீட் அப்ப உனக்கு வைத்தெரிச்ச அப்டின்னு கேக்குறதுக்கு பொண்டாட்டி வாராச யாருக்கு வைத்தெருச்ச யாருக்கு வைத்தெருச்ச யார பாத்த அப்டி சொல்றீங்க உங்களுக்குத்தே உன்னையத்தே சொல்றே ஆமா என்ன அப்டின்னு கேட்டே உனக்கு தா வைத்தேரியுது நா வீடு கட்டினதுல எப்டி வீடு கட்டினான்னு எனக்கு தா தெரியு நா எவ்ளோ கஷ்டப்பட்டு வீடு கட்டின நா எவ்வளவு நகைய அடகு வச்சிருக்கே எவ்ளோ இது பண்ணி இருக்க எனக்கு தா தெரியு உங்களுக்கு என்ன தெரியு அவு வு ஒலக ழைச்சு தா சாப்ஸ் ன்னா அடுத்த உக் அடுத்த உக்காந்து சாப்பிடனுன்னா எப்டி யார் அப்டி சாப்பிடறாங்க ஆமா நா கட் ட்டா என்னா அர்த்த இப்ப அடுத்த வூடு சொத்துகுதான ஆசைப்
ஆஹ் உம் வயசு வயிரெயினனு நீயே வரன்னு கேட்டுக்கலாம்ல உனக்கே வரது உனக்கு
உஹ் அவ உடனே அவ சொல்றே ஏ பொண்டாட்டிய நீ ஏ பேசுற ஏ பொண்டாட்டி உ பொண்டாட் ட்டிய நா எங்க பேசினே உன்கிட்ட தானே பேசிக்கிட்ட அவ ஏ வர்ற அப்ப நா கேட்டே
உம்
உங்கிட்ட தான நா பேசுறே நீ என்கிட்ட பேசற நா உங்கிட்ட பேசறே அவ ஏ குறுக்க வாரா அப்ப நீங்க வெ வைத்தெரிசவரய்ங்க நீங்க நல்லாயிருக்கமாட்டே வைத்தெரிச்சப்பட்ட அப்டிங்கிறே ஏற்கனவே நாங்க அப் ப்டித்தா இருக்கோ இன்னோ எதுக்கு சாபோ வுடுறீயா இருக்க வேண்டிதானே பேசாம
நா முடி
இங்கதா அம்மாவ அடிச்சு பாவத்தை சேத்த த்துகிட்டிட்டே அப் அப்பொற என்ன நா பேசுறதுல என்ன இருக்கு நா பேசுறதா காத்
ஆ நல்லா என்னதா என்ன எந்த ஒயரத்துக்கு போனாலு இது வந்து அது பெரிய பாவ அது அது வந்து ஆஹ் அம்மாவே தப்பு கெட்டதே பண்ணியிருந்தானு நான் ஆ கெட்டதுபண்ண அம்மாவா அடிச்சிருந்தா கூட
இப்ப இது நடந்த ரெண்டு மாச ஆச்சா நேத்து அழுகுது நா ஏ இருக்கணு எனக்கு என்ன இருக்கு இதுக்கு மே என்ன இருக்குன்னு நேத்து ஒக்காந்து அழுகுது அதெல்லா இப்ப யாருக்கு சேரு
பிறந்தவ கண்ணீர் வெடிச்சா அ து ஒரு மாதிரியா பொண்டாட்டி கட்டண பொண்டாடி வச்சா அது து ஒரு மாரி கண்ணீரா ஆ ஆததா அழுகுரா அதோட பெரியப் பாவமா இந்தா நீ பாவத்தா ஒவ்வொரு தரவ அழுகிறது உனக்கு தா பாவோ உன்னோடையா முடிய போகுது அது து அந்த பாவ உன்னோட முடிய போதா அஹ் நீ உ பிள்ளைகளுக்கு சேர்த்துல பாவம் சேத்து வைக்கிற
இ விடு தொலைறா அவ கொண்ண தொலைறா
எனக்கு என்ன எனக்கு ஒண்ணு மில்லனே நா வந்து அந்த நேரோ கத்துவே அவ்வளதா எனக்கு அந்த நேரோ கோவமா இருந்தா அந்த நேர பேசுவே அப்பறமா நா யார நா ஏ பேசுறே எனக்கு என்ன நா ஜம்பாறிக்கிறே நா
அடிச்சுக்காம அடிச்சுக்காம இருந்துகிட்டா செரி அஹ் சண்ட கிண்ட வா போட்டுக்காம சண்டை போட்ட போடாம இருந்துட்டா செரி
போமா நா கூப்
ஆ செரிக்கூப்டு ம்